ஹலோ
அ என்ன பண்ணுகிற
ஹலோ
ஹலோ அ
அ வணக்கங்க அ கால
வணக்கம் என்ன பண்ணுகிற
இப்பதா காஃபி குடிக்கலான்ட்டு ரெடி பன்னிட்டு இருக்கே
உம் உங்கப்பா கீதன் இல்ல நானு ஏந்ததே இப்பதா அவர அம்ச்சுட்டு பத்துன்னு கொஞ்ச நேரோ தூங்லானு அது வாக்கிங்கு போல அவங்க ஃப்ரெண்டு இல்ல எங்கயோ வெளியே போயிட்டாங்களா ஃபோன் அடிச்சா வரல நா வெளியே போய்கிட்டு இருக்கே சரி கொஞ்ச நேர தூங்கி இல்லான்னு பாத்தா தூங்கிட்டு இருக்குறே நல்லா சரி அவரு வர்றதுக்கு லேட்டாகு அதனால சாப்பாடு மெதுவா செய்லா அப்டின்னு சொல்லிட்டு அதனால பண்ணி இருக்கறே உம் ஒயிட் சேன் ஆகுது அதுதா வேக வச்சுட்டு குருமா மாரி வச்சுட்டு அப்றோ சப்பாத்தி த்தி இல்லனா தோசை மாவு செஞ்சுக்கிறே தோச இல்லனா இட்லி செய்யணு ம் ம்
குருமா எப்டி பண்றது சொல்லு
நா வந்து வைட் சன்னா நல்லா வேக வச்சுட்டு டேப் சவுண்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்பறமா தக்காளி வெங்காயோ இஞ்சி பூண்டு சோம்பு பட்ட லவங்கோ
சோம்பு போட்டு கூட அரச்சர்வாங்க
ஆஹ் ஆமா, அதெல்லாம் நல்லா எண்ணெயில வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அரைச்சிடுவேன், அதெல்லாம் அரைச்சிட்டு, வட்டு அதுக்கப்புறமா கொஞ்சுண்டு எண்ணெ ஊட்டு கடுகு, சோம்பு, திரும்பும் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த கிரேவி அரைச்சி, கிரேவிய ஊத்திட்டு, சவுண்ட் வரும். அதுக்கப்புறமா பண்ணுவ. அந்த சென்னாவை, வேக வச்ச சென்னாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமா கொஞ்சுண்டு கொத்தமல்லி, உப்பு, காரப்பொடி, எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிட்டு ஆப் பண்ணிடுவ. அது கிரேவி ஆயிடும். அ அந்த மாதிரி பண்ணுவ. நைட்டு இது பண்ண, சவுண்ட் வருது நைட்டி வந்து, அந்த மில்மேக்கர் இருக்குல்ல
ஹ
அத, டேப் சவுண்டு, அத நல்லா அஹ் தண்ணில ஊரு வச்சிட்டு, அத வந்து நல்லா புழஞ்சு எடுத்துட்டு, மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு, கொஞ்சுண்டு உப்பு, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், வெங்காயம் அப்புறமா கல்ல மாவு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, பால் மாதிரி பண்ணிடணும். பால் மாதிரி பண்ணிட்டு, அத எண்ணெயில டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெங்காய, தக்காளி, இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் நல்லா எண்ணெயில வதக்கிட்டு, அத கிரைண்ட் பண்ணிட்டு, அத ஊத்திட்டு, அந்த பால வந்து அது உள்ள போட்டுணும். அது உள்ள போட்டுட்டா, அது ஒரு கிரேவி மாதிரி ஆயிரும். அப்போ அது நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு, புரோட்டீனும் கெச்ச மாதிரி இருக்கும். வித்து குஜியமும் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம், சுரக்கால கூட பண்ணலாம். சொரக்காவ கிரைண்ட் பண்ணிட்டு, அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப டிப் பண்ணி எடுத்துட்டு, இதே ப்ராசஸ்ல பண்ணிடலாம். முள்ளிங்கி அண்ட் கீர இருக்குல்ல, கீர வெரைட்டி, பாலக் அது மாதிரி, அது மாதிரி பண்ணலாம். அது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். தொட்டுக் அதுக்கப்புறம், எங்க ஃப்ரெண்டு ஒண்ணு சொன்னா, ஹம் என்னாத்துல, ஆஹ் பால்ல இதுல போட்டு, எண்ணெய்ல போட்டு, போட்டோ, நல்லா இது பண்ணிட்டு எடுத்துட்டுனா அதுல இது பண்ணிடும், நம்ம எண்ணயில வேணா எப்டின்னா, ஸ்டீம்மர் பண்ணிக்கலாம். இட்லி குக்கர்ல வச்சு, வச்சுட்டு, எடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஆஹ், அந்த மாதிரிதான் நிறைய, நார்த் இண்டியன் டிஷ் இருக்குறது, அதுக்கு வேற, வேற சப்ஜி பேர சொல்லி, நம்ளயாமாத்
அ
ஆனா இப்படிதான் செய்ரது, கோவக்கா இருக்குதுல்ல, அத கூட இப்படிதான் பண்றது. நல்லா, நாலா கட் பண்ணிட்டு, இதே மாதிரி, இப்போ வெங்காயம், தக்காளி, எல்லாம் வருறுத்துட்டு அப்புறமா, கோவக்காவும் போட்டு நல்லா, வேக வச்சு எடுத்துட்டு, நெய் அப்பறமா வெங்கா தக்கா இது போட்டணும் காரப்பொடி உப்பு கரம் மசாலா அதெல்லாம் போட்டுட்டு பின்னாடி நீங்க கொஞ்சம் தயிர்கீது இல்ல லாஸ்ட்ல இறக்கு றக்கும் போது தயிர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி எரக்கின்ணும்
இவ்வளோ டிஷ் சாப்பட்றாங்களா
அ ஒர் ஒரு நாளைக்கு செய்வேன் ஒரே நாள்ள செய்ய மாட்டேன்
ஒரே நாள்ள இல்ல ஒரு ஒரு நாளைக்கு செஞ்சாலே இதெல்லாம் சாப்பிடுறாங்களா
பசங்க சாப்ட்றதுல இவரு சாப்டுவாரு இவரு ஜிம்முக்கு போருத்துக்கா அது புரோட்டீன் வேணுன்றதுக்காக அது சாப்டுவாங்கோ இவங்களுக்கு குடுக்குவே ஒரு நாளைக்கு சாப்டுவானுங்கோ நேத்து பால் மாரி செஞ்சுவச்ச சாப்ட்டானுங்கோ ரெண்டு வாழப்பூ போயி எ அம்மா வீட்ல இருந்து எத்துனு வந்த வாழப்பூவ ஒரு ரெண்டு மூணு போட்டு அதுல சேத்து சே ஞ்சாப்பிள்ள செஞ்சே அது குட் ஃபார் ஹெல்த் இல்ல எப்டினா ஒண்ணு மிக்ஸ் ஆவ்ணு சாப்பாட்ல அதனால அது மாதிரி பண்ணுவே அப்புற ஃப்ரெண்டு சொன்னாங்கோ அந்த ரவ இருக்குல்ல ரவைய நல்லா பெசைஞ்சிட்டு கிரே இதுல்லக்குதுல சுடு சுட்டு பால்லு அது நல்லா ஊத் த்தி நல்ல ம் பெசஞ்சனே இருக்குமா பெசஞ்சி இந்தா ரவுண்டா பால் மாரி வந்துரு அத வந்து ரொட்டி கட்ல திர திரட்டி அது க்யூப் கியூபா கியூப் கியூபா கட் பண்ணிட்டு எண்ணெயில கொஞ்சம் மிதமான சூட்ல போட்டு போட்டு எட்த்துட்டு அப்புற சக்கரை ஜீரா எடுக்கணு அந்த குலாப் ஜாமுன் ஜீரா எடுக்குறோ பத்தியா அந்த மாரி எடுத் விட்டு அதில் சூடா போட்டு உடனே எட்த்துணு சூடா போட்டு அஞ்சு செகண்ட் வச்சு எட்த்துணு அத எட்த்துட்டு ஆற வச்சு ஒரு கட்டெட் டப்பால போட்டு டெய்லி கூட சாப்ட்லா இல்லன்னா வாரத்துக்கு வார வாரி ஒரு வாரி வர இருக்கு அத சாப்புலா
பரவலையே இவ்லோ டிஷ் கத்து வச்சுனுக்குற இதே வேலையா உட்காணுக்ற போல இருக்கு
ஆமா அதுதா செஞ்சுன்னு சாப்பாடு போட்டுனு உக்காந்தே அப்பயு நல்லா இல்ல அப்பயு நல்லா இல்லன்றாங்கோ என்ன பண்றது இவ்லவோ பண்ணாலே நல்லால்லன்றாங்கோ
உடம்பு சரியாப்போச்சா ரெண்டு பேருக்கு
ஆ பரவால் ஆ சரியா போச்சு கோல்டு மட்டும் பெரியவனக்கு இன்னும்க்கீது சின்னவுனுக்கு ஜொரம் சரியா போயிச்சு மாத்திர மெடிக்கல் ஷாப்லயே வாங்கி கொட்த்தே அப்புற சரியா போயிச்சு அவங்க இன்னைக்கு அவங் ஆயா வீட்டுக்கு போறேன்னுக்கிறங்கோ
ம்
து ஈவினிங் போயி்ட்டு நாளைக்கி மதிய வரே அப்டின்னா சரி ஆயா வ கேட்டுன்னு போடா அப்டின்ன
ஆ அவங்களே உடம்பு செறில்லாதகிறாங்களே
அதுதா நா சொன்ன தி் தங்காத பாத்துட்டு மட்டு வந்துரு அப்டின்ன இல்ல இல்ல சேரிண்ணா ஆனா அங்க இருக்கிற ஒரு பைய எங்க ஓரகத்தி பைய இல்ல இல்ல ஒரு நாள் தங்கனா ன் வடா இல்லனா வராதடா அப்படின்னங்க சரின்னு தங்கிட்டு அதா ஈவினிங் அமுச்சா ஒரு ஒரு வேள சாப்ட்டு மார்னிங் சாப்ட்டு வந்துடுவாங்கோ அதனால சைஸ்ஸா அனுப்பு அப்படின்னாங் முன்னந்தே போற போற இருந்தாங்க ரெண்டு மாசமா போல சரி அப்போனா என்னோட ஆ வரேன்னீங்க வரலன்னு அவங்க ஆயாவு கேட்ன்னுருக்காங்க சேரி போயிட்டு வர்ட்டு
நீ போலையா பாக்கறதுக்கு
உஹூம் இல்ல
ம்
அவங்க பசங்க பாத்துட்டு வருட்டும்னு நான் பே ஃபோனில் மட்டும் பேஸ்னே ஆஹ் நல்லா இருக்கேன் அப்படினு உம் நீங்க எதன ஒரு ரெசிபி சொல்லுங்க
நான் இந்த பாலக்கீர வந்து மிக்சில போட்டு அரைச்சிட்டு தோசை மாவுல மிக் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பன்னீர் இருக்குதுல்ல பன்னீரும் கயூப் மாதிரி கட் பண்ணிட்டு எண்ண ஊத்தி உப்பு மிளகாய்த்தூள்ல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அந்த பன்னீர் அப்படி எடுத்து வச்சுன்னா குளிப்பு நாசலகல அந்த மாவை ஊத்திட்டு நடுல அந்த பன்னீரை வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மாவை ஊ ஊற்றிட்டு நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு ஆஹ் ஃப்ரை பண்ணி எடுத்தா அது வுடும்போது உள்ள பன்னீர் இருக்குது அதோட சாப்பிட்டா பழக்கீரும் பன்னீரும் சேந்து புட்டா உடம்புக்கு நல்லது இல்ல பு்ரோட்டீன் கிடைக்குிது
ஆமா ஆஹ்
நல்லா இருக்கும்ன்ட்டு நேற்று செஞ்சு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சுச்சு ஆமா கிரீன் கலர்ல வரும் என்னா வாழை கீரை சாப்பிடலன்னா இப்படி சாப்பிட வைக்கலாம் முக்கிய ரைட்டு தினம் பொரியலா பண்ணா சாப்பிடறதுல்ல அதனால தினம் ஒரு கேரட்டு
உம்
கிளீன் பண்ணி குடுத்துட்டு அது அப்படியே சாப்பிட்டுப்போம் பெரியல்லாம் அப்படி தான் வாங்கி தினம் ஒண்ணு சாப்பிட்டுக்கிறான் அது வந்து வாடாம உம் வாடாம இருக்கிறதுக்கு ஈர துணியில முழிஞ்சு அதை வச்சு சுத்தி வச்சுிரு தண்ணி ஆஹ டிரையா அனுப்பின்னாடி திருப்பி அதே மாதிரி பண்ணிடவா கேரட் வந்து வாடாது ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால ஃபிரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்ல இல்ல அப்படின்ட்டு ஐடியா குடுத்து செய்ய சொல்லியிருக்கேன் முட்டை தினம் வாங்கி வேக வச்சுக்கிறாங்கல்லாம் ப வச்சு ஆஹ் அந்த பாட்டி ரெண்டு முட்டை தான் தருதான் வாரத்துல
உம்
அதனால இவங்க முட்டை பே மூணு பேர் இருக்காங்க வாங்கி
உ
அந்த முட்டை பாய்லர் மிஷின் இருக்கு அதுல வச்சு வேக வச்சு சாப்
உம் ஓ பரவாயில்லை நல்ல ஐடியா ஆகுது இதெல்லாம்
அதை பார்த்து கண்டுபிச்சுட்டு பாட்டிக்கு சத்தம் போட்டுச்சான் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது கரண்ட் பில் ஆகும் அதெல்லாம் பாத்தா உங்களுக்கு என்ன இப்ப கரண்ட் பில்லுக்கும் சேர்த்திதான் காசு வாங்குறாங்க ஆன சத்தம் போடுது அப்படின்னு இருந்தா நீங்க செய்யற வேலையை அது தெரியாம செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன்
ஆமா ஆள் இல்லாத போது பார்த்து செய்யணும்
பொண்ணு அது மறந்துட்டு போயிச்சா எடுத்து எடுத்து வெக்காம போய்ட்டுக்கீது அது கிளீன் பண்ற வந்த பாட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டு ஓனர் பாட்டிக்கிட்டே சொல்லி சொல்லிட்டு போயிச்சா அப்புறம் ஈவி்னிங் திட்டினுந்துச்சா இன மேலு செய்யக்கூடாது அப்படி சரி ன்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்டின்னு சொல்லிட்டு இருந்தே
ம்ஹூம் பாய்லர்ன்னா அந்த இதா தண்ணி பாயில் பண்றாங்களே குட்டிசா கிட்டல் மாரிருக்கிதே அதா
தெரியல ஏதோ முட்ட வேக வைக்கிறதுனே ஒண்ணு இருக்
ஆ அதுதா நா சொல்றே எங்க மாமியார் கூட ஒண்ணு வாங்கி கு தோ தண்ணி சூடு பண்ணுறது இந்த மாரி பாய்லரு அதுல கூட இது மாரிலா பண்ணலா அது இருக்கு ஏங்டீம்ல மோஸ்ட்லி
எப்டியோ ஒரு ஒருத்தருக்கு எரநூறு ரூபா மோ
ம் நெக்ஸ்ட் அணைப்பு
அ செர் நன்றி
ம்